ஹலோ வணக்கங்க வணக்கோ கேகுதுங்க
ஆ இப்ப கோயிலுக்கு ப்ரசாத போடணுங்க
சரிங்க
இதுல கோயில் பிரசாதலா நீங்க என்னென்ன பண்ணி தருவீங்க ஒரு கிலோக்கு எவ்ளோ வேணு சொல்ல முடியுங்ளா
கோவிலுக்குன் சொல்லிட்டீங்க சிறப்பா பண்ணிக்லா நம்ம கிட்ட லெமன் சாதோ தயிர் சாதோ புளி சாதோ சாம்பார் சாதோ ரச சாதோ பிரியாணி உப்மா கிச்சடி எல்லாமே இருக்குங்க
சரிங்க சரிங்க
நீங்க நெய்வெய்திய எப்புடி பண்ணணுனு சொல்லிடுங்க என்ன வேணுன்னு சொல்லிடுங்க எத்தன கிலோன்னு சொல்லிடுங்க
இப்ப எனக்கு வந்து இப்ப இந்த வர சனிக்கிழமதாங்க கோயில்ல பெருமாளுக்கு கேட்ருக்காங்க
அப்டிங்ளா
அனால இப்ப அவர்க்கு வந்து புளியோதரதா போடணூ அப்றோ தயிர்சா சாத லெமன் சாத இது மூனைமே போட்ருங்க இதுக்கான பொருள் நாங்க வாங்கி தரனுங்ளா இல்ல நீங்ளே வாங்கிப்பீங்ளா
அது உங்க இஷ்டம்தாங்க நாங்ளே வாங்கிப்போ காசு நீங்க வந்து அதுக்கேத்த மாரி குடுத்துர்ணு
இல்லனா நாங்க சீட்டு எழுதி தரோ ரெகுலரா ஒரு கட எங்குளுக்கு இருக்கு அங்க நீங்க வந்து அந்த சீட்ட அங்க குடுத்துட்டாங்க ஓகே இல்ல நீங்க வந்து ஆன்லைன்லயே நாங்க குடுக்கறத நீங்க குடுத்து அவுங்ககிட்ட நீங்க ஜி பே பண்ணிட்டாலும் ஓகே
ம் ம் இல்ல நாங்க காசு குடுத்துறோங்க
சரிங்கபா
வந்துரோ நீங்க எல்லாத்தியுமே நீங்ளே பண்ணிடுங்க ஒன்னு பிரச்சன இல்லைங்க
கண்டிப்பா நல்லா பண்ணிக்கலாம்
செரிங்க இப்ப இதுல என்ன எப்டி பண்ணுவீங்க ஏன்னா இப்ப இது கோயிலுக்குன்றதுனால எச்சில் படக்கூடாது
இல்ல இல்லப்பா அதல்லாம் கடையாது நம்மகிட்ட எச்சல்ன்ற ஒரு வார்த்தயே இருக்காது நீங்க எப்டி சொல்றீங்களோ அதுக்கேத்த மாரிதா நாங்க செஞ்சு தருவோம் கோவிலுக்குனு சொல்லிட்டீங்க இல்லயா அதனால வந்து உப்பு இல்லாம தா நம்ம செஞ்சு குடுப்போ
சரிங்க
உஹ்ஹ்
இல்ல நீங்க உப்பு போடுங்க அத பத்தி பிரச்சன இல்ல
ஓகே
ஆனா வந்து திட்டமா போடுங்கன் சொல்ற
நீங்க எதையு கவலபடாதீங்க கண்டிப்பா நம்ம சிறப்பா பண்ணி குடுத்துறலாம்
சரிங்க இப்ப இது வந்து எனக்கு அங்க இன்னொரு ஆளும் தேவப்படுது நீங்க அந்த கேட்ரிங் மாதிரி வச்சிருக்கீங்கன்னா ஒரு ஆள்ருந்தா நல்லாருக்கும் ஏன்னா நாங்க ஒரு மொதல்ல ரெண்டு பேருக்கு மட்டும் எங்க கையால குடுத்துருவோ அதுக்கப்பறம் கூட்டம் வந்து அதிகமா இருக்கும் கூட்டம் வந்து அதிகமா இருக்கும் இல்லிங்களா
ஆமா
அதனால ஒரே ஒரு ஆள் குடுத்தீங்கன்னா அவுங்களுக்கும் அதுக்கான என்ன வெலையோ குடுத்துற்லாம்
எத்தன ஆள் வேணும்னு சொன்னாலும் நம்மகிட்ட ஆளுங்க இருக்காங்க நீங்க ஒரு ஆள் தான ஒரு ஆளுக்கு அன்னிக்கு வர்றதுக்கு நீங்க ஒரு இரநூரூவா குடுத்தா போதும் கோவில்ன்றதுனால நாங்க எறநுருவா கேக்றோம்
செரிங்க இப்ப இது கூட ஒரே ஒரு சக்கரபொங்கலும் ஆட் பண்ணிக்கோங்க
குடுத்துர்லாம்ப்பா
அதயும் சேத்து பண்ணிடுங்க நெய் நல்லா சுத்தமான பசு நெய் வாங்கி பண்ணுங்க வெல பத்தி கவலப்படாதீங்க தரமா இருந்தா செரி
நம்ம செய்ற எடத்துலதா வாங்கறோம் வீட்லயே நல்ல அ நெய் ஆடறவங்க கிட்ட செஞ்சுதா நம்ம வாங்கறோம் கடைல வந்து இந்த மாதிரி பழைய ஸ்டாக் அப்டிலாம கடையாது அவுங்க வாரத்துக்கு நெய் செய்வாங்க அவுங்க வீட்ல செய்யற சுத்தமான பசு நெய் தா நம்ப வாங்கறோம்
இப்ப அதுதா இப்ப என்ன ஒரு விஷயன்னா இப்ப பாத்ரம் வந்து நீங்க துடுப்பீங்களா இல்ல நாங்களே கொண்டு வரனுங்களா
இல்லப்பா எல்லாத்துக்குமே அமௌண்ட் தான் நாங்களே பாத்ரோ குடுக்கனோனா அதுக்கு வந்து முன் கட்டணோ நீங்க கட்டீறணூ
உம் ம்
நீங்க வந்து அந்த தொ பெரிய டபெர அப்டீனா நீங்க ஒரு டபராக்கு ஐநூருவா கட்டிறனூ நாங்க குடுத்துருவோ ஒரு நாள் வாடக எறநூற் ருவாத் தா நீங்க டப்பா குடுத்துட்டு மீதி முன்னூற் ருவாய வாங்கிட்டு பொயிரலா
செரி செரி செ அது ஒன்னு பிரச்சன இல்ல அது பண்ணிக்லா அதே மாரி கழுவுரது நீங்ளே அப்டியே அ குடுத்துட்டு அப்டியே நீங்க எடுத்துக்கலா ஏனா நா அங்க
கழுவுறதுக்கு நீங்க தனி காஸ் குடுத்துரனும்ப்பா நாங்க ஆள் வச்சி கழுவிப்போ
ம் ம்
அதுக்கு நீங்க நூற் ருவா குடுத்துரணூ எத்தன ஜாமானோ ஒருக்க அந்த ஜாமானுக்கு ஏத்த மாதிரி நீங்க குடுத்துரலா
ம் ம் செரிங்க செரிங்க புரியிது
ம் ஏனா நம்ப முன்னாடியே அந்த டப்பாக்குலா காசு வாங்குறதில்ல அ ஒரு ரெண்டு மூணு எடத்துல நாங்க திருப்பீ தராமா பொய்ட்டாங்க அதனாலதா இந்த மாதிரி தெரியாம ஆட்கள்ட்ட ஆ ஆ ஆளுங்க கிட் ட நம்போ இப்டி வாங்கிக்கிறது அதனால நீங்க எது நெனச்சிக்காதிங்கப்பா
உம் இல்லல்ல அது ஒன்னு பிரச்சன இல்லங்க வியாபாரோன் வந்துட்டா இதெல்லா பாத்துதா ஆவணூ ஏனா நம்மளூ மொதல் போட்டு செய்யறோ இல்லையா அதனால அது ஒன்னு பிர ச்சன இல்லைங்க நீங்க கரெக்டா சொல்லுங்க ஏனா அது ஒங்ளோட இதுவு நம்மளுக் முக்கியோ அது பத்தீ கவலல்ல
இதில்லப்பா
உம் ம் ம் இல்லல்ல அது ஓகேதா அது ஒன்னு பிரச்சன இல்ல எனக்கூ ம் அது ஒவ்வொருத்தவங்களோட புரிதல் அப்படி என்ன பொறுத்த வரைக்குமே இப்ப நானுமே ஒரு வியாபாரம் பண்ணெனா இப்ப நம்மளூ கேட்கதா செய்வோ நாம்ளே எல்லாமே கஷ்டப்பட்டுதா பண்றோ இல்லைங்ளா அதப்பொய்ட்டு நம்ம எதுவு இது பண்ண முடியாது சோ அதனால அத பத்தி எதுவு வருத்தப்படாதீங்க எனக்கு என்னன்னா இப்ப இந்த மல்லாட்டு பயருமே கொஞ்சொ நல்லா இருப்பா போட்டுக்குடுங்க புளிப்பு வந்து லெமன் லயோ இல்ல புளியோதலைலயோ புளிப்பு வந்து கொஞ்சோ இதுல புளியு அதுல லெமனும் கொஞ்சோ தி ட்டமாவே இருக்கடூ
ஒங்களுக்கு வந்து நம்மளோட புளிசாதோ எப்டி இருக்கூனு ஒரு சந்தேகோ இருந்தா இன்னைக்கீ சிவன் கோவில்ல ஒரு
உம்
பக்கத்துல ஒரூ நேரா போனெங்கன்னா ஒரு ரைட் எடுத்திங்கன்னா முதல் சந்துலே ஒரு கோவிலிருக்கூ
உம் ம் ம்
நீங்க அங்க போனிங்கன்னா இன்னைக்கி பிரசாதோ நம்மதா செஞ்சிருக்கோ ஒரு நாலு மணிக்குல்லா குடுத்துருவோ அங்க ஒரூ நம்ம குடுத்துரத குடுத்ருவோ ஐயரு படச்சிட்டூ குடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆறு மணிக்குள்ளல்லா காலி ஆயிடும்பா நீங்க ஒரு நாலு மணிக்கு நாங்க குடுப்போன்னா நீங்க ஒரு அஞ்சரைக்கி போனா கூட போது நீங்க ஒரு தொண்ணையில வாங்கி சாப்ட்டு பாருங்க பாத்துட்டு அதுல உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தா சொல்லுங்க பண்ணிக்கலா கண்டிப்பா எந்த ஒரு குறைபாடு இருக்காது இதே மாதிரி டேஸ்ட்ல பண்ணி கொடுங்கன்னு தா நீங்க சொல்லுவீங்க ஏன்னா நாங்க அதே ஒரு ஒரே இதுதா அதே அளவு எல்லாமே ஒரு அளவு வச்சிருக்கோ அந்த அளவு என்னைக்குமே மாறுனதே. கெடையாது ஒரு கிலோக்கு இவ்ளோ அளவுன்னு சொல்லி. ஒரே பாத்தரந்தா அந்த பாத்தரத்த மாத்துறதே கெடையாது
ஆனா இப்ப எண்ணையுமே செக்குல ஆட்டுன எண்ணையுமே இது பண்ணுங்க
நீங்க நீங்க வீட்டுக்கு கூட வந்து பாருங்கப்பா நம்ம மல்லாட்ட பைர்லருந்து எண்ணெயிலயிருந்து. இப்போ அரைக்கிற மசாலாயிந்து நம்ம எதையுமே கடையில வாங்கறதுயில்லப்பா நம்ப வந்து. வீட்லயே செக்குல ஆடின எண்ண தா வச்சிருக்கோ மல்லாட்ட பைரு நம்ம கிராமத் துல இருந்து வாங்கி. அதையும நம்பளே வறுத்து எல்லாமே நம்பளே பண்ணிருக்கோ அதுக்குதா இந்த ஊர்ல நம்ம பேர் போன கேட்ரிங் வச்சுருக்கோம்ப்பா
சரிங்க சரிங்க அப்ப இது ஒண்ணு சொல்ல மறந்துட்ட இது வடா பண்ணி தருவீங்களா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
ஆ வட பண்ணி தருவீங்களா
ஆ வட இருக்குப்பா வட எத்தன இதுன்னு சொல்லுங்க
ஏன்னா வந்து சாமிக்கு வடமால சாத்தலானு இருக்கோ
அப்டிங்களா
ஆமா ஆனால எனக்கு ஒரு நூத்தியோரு வட இருந்தா கொஞ்சோ நல்லாருக்கு அந்த வட வந்து நார்மல் வட மாதிரியில்லாம இந்த பெருமாளுக்கு சாத்துவாங்க இல்லையா மொறு மொறுப்பா தட்ட மாதிரி
ஆமாம்ப்பா போன வாரந்தா இதே மாரி ஒரு ஆர்டரு வந்தது பண்ணி கொடுத்துருவோ
ம் அதனால இப்ப நீங்க அந்த மாரியே செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சோ நல்லாருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
இப்போ ஒரு வடைக்கு எவ்ளோ வாங்குறீங்க
நார்மலான வடைக்கு வந்து ஒரு வடைக்கு அஞ்சு ரூவா வாங்குறோ இந்த வடைக்கு எட்ரூவா வாங்குறோ
சரி ஓகேந்தா மெளகெல்லாம் போட்டு கொஞ்சோ நல்லா பத்து ரூவாய் கூட பண்ணி பெருசாகூட குடுங் சரி சரி சரி அதா பெருசா கூட பண்ணி கொடுங்க ஒன்னும் பிரச்சன இல்ல பத்து ரூபா கூட வாங்கி
பத்து ரூபாய்க்குனா ஒரு சைஸ் பெருசாவே பண்ணி கொடுக்குறோ
உ அ பத்து ரூவாய்க்கு பண்ணி கொடுங்க ஒன்னும் பிரச்சன இல்ல
இது நம்ம போடுறது வந்து உள்ளங்கை அளவு மட்டுந்தா வரு நீங்க அத விட பெருசா கேக்குறீங்களா
ம் கொஞ்ச இன்னு நல்லா பெருசா கூட கொடுங்களே ஒரு பதினஞ்சு ரூபால
குடுத்தர்லா குடுத்தர்லா நீங்க உங்களுக்கு சைஸு வந்து எத் எத்தன சைஸ்ன்னு சொன்னீங்கனா அதுக்கு ஏத்த மாரியு பாத்துக்கலா ஒன்னு பிரச்சனயில்ல
கொஞ்சோ நீங்க பண்ணி குடுத்தீங்கனா கொஞ்சோ நல்லாருக்கு.
கண்டிப்பா கண்டிப்பா
சரி இப்ப நா வந்து ஈவ்னிங் வந்து நீங்க சொல்லுங்க ஹலோ என்ன கோயில் சொன்னீங்களோ அந்த கோயில வந்து பாத்தே நானு அந்த கோயில பாத்துட்டு, நா உங்களுக்கு திரும்பி சொல்றே
ஆ உளுத்த வட நம்ம இன்னைக்கு குடுப்பாங்க நீங்க அந்த வடையு பாருங்க
சரிங்க சரிங்க சரிங்க ஓகே
தயிர் சாதமு குடுத்
அது என்னால கொஞ்சோ கியூலலா நிக் நிக்க முடியாது அதனால நா அங்க போயிட்டு உங்களுக்கு கால் பண்றே. நா என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்னு சொல்றே. நீங்க அவங்ககிட்ட கொஞ்சோ குடுக்கறவங்கள்ட கொஞ்சோ
நா ஐயர் கிட்ட சொல்றே ஒரு தொண்ண எடுத்து வக்க சொல்லி நீங்க அவர்கிட்டேயே வாங்கிக்கோங்க சரிங்கப்பா நன்றி நன்றி நன்றி